ஆ வணக் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி அ இன்னைக்கு நம்ப எதப் பத்தி பேசுவோனா ம் ஆ நல்லா இருக்கு தோழி என்னோட இணைப்புல எதாவ்து மேல் அ பின்னாடி எதா இரைச்சலோ எதாது கேக்குதா கிளியரா இருக்கா
இல்ல தோழி இல்ல தோழி சரியா இருக்கு
ஆ சரி இன்னைக்கு நம்ப வந்து ஆ டெய்லி ரொட்டின் அதாது நம் ப இப்போ தினசரி நம்ப என்னா அ பண்றோமோ அது எப்டி நம்பளோட ப்ப எல்லாருக்குமே வந்து தெனசரி எதாது ஒரு இது இருக்குல எப்டி என்னென்ன வேல நம்ம பண்ணுவோமோ அத பத்தி நம்ப பேசலாமா
ஆமாம் ம் ம் ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க என்னென்ன மாரி டெய்லி தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பிங் ஆ
இப்போ என்னோட அ டெய்லி ரொட்டின் அப்டினு பாத்திங்கனா நம்பள பொறுத்த வரைக்கு நம்ப காலைல எழுந்துப்போ எழுந்துகிட்டு வந்து நம்ப அன்னிக்கான வேலைகள வந்து செய்துல தா நம்ளோட டைம் வந்து நம்ம போகு அதாது காலைல நம்ப எழுந்தோனா காலைல நம்ப செய்யணு அதுக்கு உணவு இது செய்யணு அதே மாரி மதியானத்துக்கு இதெல்லாமே வந்து இப்ப இந்த கால வேலைகளை இத ரெண்டுமே சேத்து நம்ம செஞ்சுருவோ இத தவிர்த்து பாத்திங்கனா இது வந்து நம்ப இத தவிர்த்து நம்ப வேற என்னென பண்ணலானா ஒரு உடற்பயிற்சி செய்யறதோ இல்ல வந்து பாத்திங்கனா இந்த மாதிரியான இதுல வந்து நம்ம ஈடுபடறது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்ய
கண்டிப்பா தோழி இப்ப உள்ள பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து உடற்பயிற்சி செஞ்சே ஆகணு அ வாக்கிங் போனா ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க பட் ஆனா நம்ம காலைல உள்ள வேலையெலா அந்த மாரி பண்றது கொஞ்ச கஷ்ட அ அதனால வந்து நம்ம முடி ஞ்சளவு நின்னுகிட்டே பண்ற மாரியோ இல்ல உக்காந்து பண்ற மாரியோ இந்த மாரி எதாது ஒரு ஈஸியான ஒரு உடற்பயிற்சி கொஞ்ச செஞ்சோனா நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அது காலைல நமக்கே அது கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்கு ம் அந்த மாரி செஞ்சுட் டு நம்ம நாள தொடங்கனு பட் ஆனா எங்க எதோ ஒரு நேர அஞ்சு நிம்ஷ செல்லே தூங்கிட்டோ அப்டினா டக்குனு வேகமா எந்துர்ச்சு போயி அடுப்புகிட்ட தா ஓட வேண்டியதா இருக்கு திரும்ப அப்டியே ஆரம்பிக்கணு திரும்ப அந்த எட்டு மணிக்குள்ள முடிக்கணு அப்டின்ற மாரி ஒரு பரபரப்பா ஆயிர்றோ
ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம முன்னாடியலா பாத்திங்னா ஊர்ல எல்லா பாத்திங்னா காலைல அவுங்களோட டெய்லி ரொட்டின் எப்டி இருக்குன்னா காலைல எழுந்தொனே என்ன பண்ணுவாங்க ஆமா எழுஞ்சி வீட சுத்தி வந்து கூட்டுவாங்க அது வீட்ட கூட்றதுக்கே அவுங்ளுக்கு பாத்திங்னா அர மண் நேர ஆகு வீட சுத்தி எடங்கள் இருக்குமா எல்லாத்தையு இந்த மாட்டுக்கொட்டாய் இதெல்லாமே கூட்டுவாங்க அதே மாரி வாசல தண்ணி தெளிச்சி கோலம் போடறது இதெல்லாமே ஒரு உடற்பயிற்சி மாரி தானே இருக்கு அதனால தா அவுங்கலா பாத்திங்கனா உட இப்பெலா வந்து உடற் நம்பே எக்சைஸ் பண்ணோனா தனியா நம்ப போறோ அதுக்கான நேர செலவிடறோ அப்பெல்லா பாத்திங்கனா அவுங்ளோட செய் அன்னக்கி எது தே தெனைக்கு செய்யற அந்த வேலைகளயவே வந்து அவுங்களுக் உடற்பயிற்சி இருக்கு
கண்டிப்பா ஆமா கண்டிப்பா தோழி அவுங்க அந்த டைமிங் அந்த ரொம்ப கீப் அப் பண்ணாங்க இல்லயா
ம் ஆமா
அது வந்து நாலு மணி நாலு மணி னா நாலு மணி கரெக்டா எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சி இந்த அஞ்சு மணிக்குள்ள வந் து இந்த வீடெல்லா சுத் தம் பண்ணி எல்லா இது பண்ணி ரெடியாயி இந்த வேலைய அந்த வேலைய இந்த டைம்குள்ள முடிக்கணுன்ற மாரி ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு பாத்திங்ளா இப்ப வந்து வீட்ல இருக்க நமக்கு வந்து அது வந்து சரி அப்பறமா பாத்துக்லா அப்பறமா பாத்துக்லான்ட்டு அத தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போடறா மாரி ஆயிருது
ஆ கண்டிப்பா இப்போ இதெல்லா வந் து மாறிடுதுல்ல அப்பல்லா இந்த கோலம் போப் இப்பலா எங்க கோலம் போடறதே ரொம் ப கமி ஆயிடுச்சி ல அது குனிஞ்சு போடம் மோது அதுவே வந்து ஒரு ஆசனந்தா சொல்லா யோ காஸ்ல இதுல பண்றதுல அது ஏதோ ஒரு ஒரு ஆசனந்தா இந்த மார்லா இப்ப நம்ப பண்றதே இல்
எல்லா இப்ப ஸ்டிக்கரா இருக்கட்டு பெயிண்டா இருக்கட்டு அந்த மாரி இதல்லா வாங்கி ஒட்டிர்றதுனால வந் து ரொம்ப ப இதாய்ச்சி அரிதாயிர்ச்சு ஆனா சில பேர் தொடந்து கண்டிஸ் டெய்லி போடுறவுங்ளு இருக் கதா செய்றாங்கல அத ஒருப் அத ஒரு முறையாவே அளவுக்கு ரொடீனாவே ஃபாலோப் பன்றவங்ளு இருக்க தா செய்றாங்
வயசானவங்ளே குனிஞ்சி நிமிந்து கோலோலா போடு றாங்க நம்ளுக்கு அது பழக்கோ இல்ல அத்னால நம்ளால அது போட முடியிறதே கெடையாது
ம்ஷஅது அப்பயே அப்டியே பழகிருக் கணூ அது நம்ம அப் அப்போ மேபி நம்ம இருந்த வீடு வீட்டுக்கிட்ட ப பண்ண முடியாததார் க்லா அந்த மாரி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆ அந்த மாரி ஒரு சூழ் நிலையால அது நமக்கு அப்டியே விட்டு போயிருது
பழக்கோ விட்டு போயிடுதுனால அத பண்றது குனிஞ்சி நம்ப்ளால பண்ணவே முடியில அவுங்கலா அவ்
அ இப்ப நம்ளாலா அவ்ளோ பெரிய கோ வீடு ஃபுல்லா நறச்சு கோலம் போடு டு அத கலர் பண்ணி அத கலர் குடுத்து அவ்ளோ நீட்டா இருக்கூ இப்லா நம்மளால குனிஞ்சி ஏதோ ஒரு சின்ன வேலையே கூட நம்ளால பண்ண முடியல அந்தளவுக்கு நம்ம உடல்
உடல்லா இதுவாயிடுச்சி சு இதுல்லாமே வந்துட் இந்த உடற்பயிற்சி நம்ம தனியா ஒரு நேரத்த செலவிட்டு உடற்பயிற்சிக்குனு ஒரு நேரத்த ஒதுக் குனா மட்டுந்தா நம்ளோட உடல வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சிக் க முடியு அது வந்து நம்ளோட தினசரி இதுல வந்து ஒரு அன்றாட எப்டி நம்ப சாப் நம்ப குளிக்கிறது சாப்புடுறது இந்த மாரியான விஷயங்கள பண்றதுல இதுவூ நம்ப ஒரு உடற்பயிற்சி செய்றத வந்து நம்ம கண்டிப்பா சேத்துக்குணூ தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம ஏனா நமக்கு நம்ளோட நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக் காக வந்து இத வந்து ஒரு இதாவே பயிற்சியாவே வந்து நம்ம டெய்லி கண்டிப்பா அன்றாட எடுத்துட்டு வந்தோம்னா அதா நம்ம உடல் வந்து ஒரே மாரி ஒரு நல்ல சீரா இருக்கூன் நா நெனக்கிறே ஒரு நாள் ஒரு நாள் நம்ம பண்ணுவோ ஒர் நாள் பண்ணமாட்டோ அந்த மாரி இல்லாம தெனசரி கண்டிப்பா அத பண்ணியே ஆகணூ அப்டின்ற மாத்ரி ஒரு கட்டாயோ வந்தா மட்டுந்தா வந்து இது சரியாகூ
செரியாகூ ஆமா அதே மாரி இப்ப நம்ம உணவு முறைகளுமே வந்து நம்ப அ ஒரு சில மாட் ற்றங்கள் வந்து நம்ப அது வந்து நம்ப ஒரு ஆ வழக்கமாவே கொண்டு க கொண்டு வரணூ இப்போ எப்டி ப நம்ம உணவுல வந்து சரியான கீரையோ ல பழோ காய்கறி இதெல்லாமே வந்து ஒரு அன்றாட உணவுல நம்ப வ ந்து அடிக்கடி சேத்துக்கிட்டேருக்கணூ
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அந்த புரதச்சத்தா இருக்கட்டூ அந்த காபோ கார்போஹைட்ரேட்டா கம்மி பண்ணிட்டு புரதசத்தாருக்கட் டு கால்சியமா இருக்கட்டு அந்த மாரி வந்து நம்ம அந்த தேடி தேடி தேடி தேடி எல்லாத்திலுமே எல்லாமே நம்ம பே லன்ஸ் டயட்டுன் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி எல்லாமே நம்ம சாப்பாட்ல இருக்கிற மாரி கொஞ்சோ பாத்து அத கவனமா இருக்கணு
ஆமா இதெல்லாம வந்து நம்பளோட இது மாத்ரியே கொண்டு வரணூ இப்பல்லா யோகாஸ் சனோல்லா பண்றா உங்களுக்கு அந்த மாரி ஏதாவ்து நீங்க பண்ணிருக் கீங்ளா இல்ல உங்க அத்ல ஏதாவ்து ஒரு விருப்போ இருக்கா கத்துட்ருக்கீங்ளா
ஆ இல்ல தோழி யோகா அந்த மாரி மெடிட் டேஷன் பண்ணுவே பா மெடிடேஷன் பண்ணுவே சும்மா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அமைதியா ஒக்காந்து எந்த இது எந்த டிஸ்டபன்ஸுல்லாம அமைதியா ஒக்காந்து இது பண்ணுவோ மத்தபடி முறையா அத வந்து பயிற்சி பெற்றதுலா கெடையாது
ஒ ஓகே ஓகே அ மெடிடேஷன் பண்றதுமே வந் து நம்ம ஒடம்பு வந்து நம்மனசுலா ஒர்
ம் கண்டிப்பா ம் ஆமாமா கண்டிப்பா ஆமா அது உண்மதா நம்ம அது எவ்ளோ நேரமோ அது குறிப்பிட்ட நேரோ சொல்லுவாங்க அந்த நேரோ வரைக்கு வந்து நம்ம அந்த மாரி அமைதியா இருந்தோனா நம்மனசு எல்லாம இதாயி எத பத்தி நம்ம யோசிக்க மாட்டோ இப்ப நமக்கு என்னா ப்ரச்சன எல்லாத் எல்லாத்த பத்தி யோசிக்கிறதான ப்ரச் ன இது என்ன பண்றது அது என்ன பண்ற இத தூக்கி அப்பிடி போடணும் அத தூக்கி இதுல போடணும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சிட்டே இருகோம்ல அடுத்து என்ன அடுத்து அடுத்தென்ன அடுதென்ன அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அமைதியா நம்ம மனசு அமைதிப்படுத்தி இது பட்டி அதுக்கப்புறம் அந்த நாள தொடங்கும் போது வந்து எல்லாமே அதே மாதிரி அமைதியாவே ஸ்மூத்தாவே போகுன்ற மாதிரி சொல்றாங்க
உம் ஆமாங்க தோழி மெடிடேஷன் பண்றவங்க எல்லாம் அந்த ஒரு இது சொல்றாங்க நம்ம ஆ அவங்களுக்கு எப்படி அதுல ஏதா ஒரு பீலிங் தெரியுமா நீங்க மெடிடேஷன் பண்றீங்க உம் உங்களுக்கு ஏதாவது அதுல ஒரு மாற்றம் ஏதாவது தெரியுமா
அந்த ஒரு அமைதி இருக்கும் தோழி அமைதி இருக்கும் அத நம்ம தொடர்ந்து பண்ணும் போது வந்து நமக்கு வந்து அந்த கோவம் குறையும்னு சொல்லுவாங்க கோவப்பட மாட்டோ எதுக்கெடுத்தாலும் அந்த பொறுமையா இருப்போம் சரி சொல்லுங்க கேட்போ அப்படின்ற மா மாதிரி வந்து அது பண்ண பண்ணதா இது ஆகும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு தொடர்ந்து பண்ண நேரம் கிடைக்காது தோழி எப்பயாவது அந்த டைம் கிடைக்கும் போது நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதா மத்தபடி அது தொடர்ந்து அந்த காலையில அந்த ஆறு மணினா ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த மாதிரி அந்த டைமுக்கு வந்து அது அது முறையா செய்யணும்
ஓ அந்த தியானம்ன்றது வந்து நம்ம மனசு ஒரு நிலைப்படுறதுதா அது உடல் ஆரோக்கிய த்துக்குமே அது செய்
கண்டிப்பா ரொம்ப நல்லது ஆமா கண்டிப்பா தோழி ரொம்ப நல்லது நம்மளால எ எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த அவ்வளவு நேரம் பண்றது வந்து ரொம்ப நல்லது
ஓகே ஒ நம்மளோட மனசு வந்து அமைதி ஆகும்னு சொல்றீங்க வேகமா இருக்குற கண்டத யோசிக்கிற மனசு வந்து அதெல்லா
நமக்குப்ப இருக்க பெரிய பிரச்சன என்ன அந்த காலையில எந்திரிச்சு பரபரப்பா அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ற மாதிரி அந்த யோசன தானே அது இல்லாம நம்ம பொறுமையா நிதானமா நம்ம இருப்போ
உம்
பண்ணும்போது அத தொடர்ந்து பண்ணும்போது
ம் அதெல்லாமே ஒரு நல்ல இதுதான முயற்சி ஆமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு அது யோகா அத மெடிடேஷன்லா எப்டி பண்ணுவா பண்ணணு அப்படின்றதெலா எனக்கு தெரியல ஆனா நெறைய பேரு பண்ணவங்க சொல்லிருக்காங்க
தோழி முன்னாடி தா நம்ம போய் தெரிஞ்சுக் கித்துக்க பண்ற மாரி இருக்கு இப்பெல்லா எல்லாமே வந்து நம்ம இருக்குற எடத்துக்கே எல்லாமே வந்துருச்சுல
அம்மா அது நம்மளுக்கு இது இது ஆகலல ஆனா மனசு ஒருங்நிலைப்படு அ அப்டின்லா சொல்றாங்க இப்போ நெறைய இதெல்லா இருக்கு யோகா இந்த மெடி
ஆமா யோகா மெடிடேஷனல்லா நெறைய வந்துருச்சு உடற்பயிற்சி செய்றதுக்கே ந றையா வந்துருச்சுல்ல முன்னாடியெல்லா வந்து பசங்க தா ஜிம்முக் போவங்க இப்ப அப்டி கெடையாதில்ல எல்லாருமே ஜிம்கு போலான்ற மாரி மாறிடுச்சுல அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஷா இருக்கட்டு அவங்களுக்கான ட்ரயினரா இருக்கட்டு இந்த மாதிரி எல்லா வந்து மாறிருச்சுல முன்னாடியிலே ஜிம்முனாலே பசங்க தா ஜிம் போறாங்கன்னா பசங்கதா போவாங்க ஆனா இப்ப அப்டி கெடையாதில்ல எல்லாருமே போறாங்க அந்த மாரி நமக்கு அந்த வியாதிகள் ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சுன்னு போது அது எல்லாத்தையு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு எதாவது ஒரு உடற்பயிற்சி
உடற்பயிற்சி தேவப்படுது தோழி அத வந்து நம்ப்ளோட அன் அன்றாட இதெல்ல வந்து நாளுல வந்து நம்ப அத சேத்துக்கணு ஆ இப்ப நம்ளோட இப்போ இப்ப தெனசரி நம்ப பண்ற வேலைகள்ல வந்து இந்த உடற்பயிற்சின்றத வந்து கண்டிப்பா வந்து சேரத்துக்கணு அது உடற்பயிற்சி
நீங்க சொல்ற மாரி ஆமா நீங்க சொல்ற மாரி வீடு கூட்றதா இருக்கட்டு துணி அலசறதா இருக்கட்டு முன்னாடியல்லா அவங்க நின்னு அலசுவாங்க நின்னு குனிஞ்சு எந்திரிச்சு குனிஞ்சு எந்திரிச்சு அலஸ் இப்ப யாரு அப்டி பண்றா எல்லா வாஷிங் மிஷின்ல போட்டு போயிறாங்க அதுவே தொவச்சி எல்லா அழசி குடுத் தருது சோ அப்டின்ற பட்சத்துல எல்லாமே ஆ எல்லாமே சரிகு முன்னாடி எல்லா ஒக்காந்து பாத் முன்னாடியெல்லா ஒக்காந்து பாத்திர வெளக்குவாங்க நீங்க பாத்துருக்கீங்ளா கீழ எல்லாத்தையு பரப்பி போட் டு கீழ உக்காந்து வெளக்குவாங்க அப்பிடின்னுபோது நமக் கை அந்த முதுகு குறுக்கு எல்லாமே அது வந்து அது ஒரு மாரி எக்சைஸ் மாரி இருக்கு இப்ப அப்டி யாரு பண்றா எல்லாரு நின்னுக்கிட்டே பண்றாங்க எல்லாரு மிஷின் வந்துருச்சு அந்த மாதிரி வந்து எல்லா வேவ் மாறிறிச்சுல முன்னாடிக்கிற வேல முன்னாடி அம்மா பாத்த வேலய கூட நம்ளால இப்ப பாக்
பாக்கவே முடியில தோழி இல்ல நம்ம அம்மா இ இ அ அந் இந்த ஏஜ்ல பண்ற வேலைகள் கூட நம்ப அவுங்க ஏஜ்ல பண்ண முடியுமா அப்டின்
தெரியல அது பெரிய கேள்விக்குறிதா நாலா எங்க அம்மாட்ட எப்பவுமே சொல்லுவ இப்ப நீ பண்ற வேலய கூட நா பண்ணுவன எனக்கு தெரியலமா அப்டின்ன கண்டிப்பா அப்பப் இப் பெரியப்பா பாட்டி பாட்டி பாத்த வேலய அம்மா பாக்கல அம்மா பாக்குற வேலய இப்ப நம்ளால பாக்க முடியல இனி நம்மளால நம்புளனா நம் வயசுல வந்து நம்ம பிள்ளைங்க எப்டி இருக்குப் போதுகன்றது தெர்லேல எல்லாமே டிஜிட்டல் மயமாயிருமா இல்ல இந்த இந்த மாரி வேல எல்லாமே அப்டியேதா இருக்குமா அது என்ன என்ன என்ன ஆக போது ன்றது தெரியல பொறுத்துருந்துதா பாக்கணு தோழி நல்லது தோழி நம்ளோட நேரம் முடிந்தது இன்னொரு அழைப்புல இன்னொரு அழைப்புல
ஆ ஆ கண்டிப்பா தோழி நன்றி ஆ நன்றி